த
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கனே நீங்க
ஆ நல்லா இருக்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டனே
ம் என்ன சாப்ட்டீங்க
ஆ தோச சட்னி
ம் சேரி ஆ நா வந்து இட்லி சாம்பார் சாப்
சேரி சேரி
ம் என்ன பண்றீங்க வே வேலல்லா முடிஞ்சிச் சா வீட்ல ம் ம் செ
எப்ப தூங்குவீங்க
ஆ நா தூங்க பத்து மணிக்கி மேல ஆ
ம் ம் நாங்க பன்னெண்டு மணிக்கு மேல ஆய்ரு ம் ஆமா சும்மா பேசிட்டு இது பண்ணிட்டு அது பழகி போயிச்சு அப்டி தூங்கி
அப்டிங்களா சேரி சேரி
கால்ல எப்போ ஏன்ச்சிப்பிங்க
ஆ காலயில ஆறு மணிக்கி நீங்க
நாங்கோதா
ம் பரவாயில்லயே பன்னெண் மணிக்கு தூங்குனாலு ஆறு மணிக்லா எந்துர்றீங்களே
அது ஆறு மணிக்கு ஏன்ச்சுக்குவோ
அப்டிங்களா செ
மதியானத்துல நா தூங்குவ
அப்டிங்களா சேரி
மேனேஜ் ஆய்ரு
அ அ நா மதியோ தூங்க மாட்ட அதுனாலதா நைட்டு கொஞ்சொ சீக்கிரமா தூங்கிடு
ம் ம் அப்பறொ என்ன
ம்
எல்லா வேலயு முடிஞ்சா
ஆ எல்லா வேல்யும் முடிஞ்ச்சு ம் நீங்க என்னா புதுசா சமப்பீங்களா சமயல்ல எதனா புதுசா பண்வீ
புதுசா நா ட்ரை பண்ண மாட்ட
அப்புடிங்களா
அவ்ள்வா வராதுங்க குக்கிங்க்கு இப்பதா கத்துக்கிட்ட சோ என்ன தெரிதோ அத செய்வ அவ்ளதா ம் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல குக்கிங் மேல
ஏ உங்ளுக்கு சாப்ட பிடிக்காதா
சாப்டலா புடிக்கு அது செய்ய லேசினஸ் கொஞ்சோ ம்
அம் இல்ல பொதுவா இப்ப சாப்புட பிடிக்கிறவுங்க வந்து அவங்களு நிறியோ நல்லா சமை சமைப்பாங்கல
ஆமா நா படமாங்க டிஃப்ரெண்ட்டா மளத்துட்ட ம் நீங்க ட்ரை பண்ணீங்ளா
ஆ நா எனக்கு சாப்ட நிறியோ புடிக்குன்றத்னால நானு கொஞ்சோ புதுசா பண்வே
ம் எப்டி யூட்யூப் பாத்து செய்வீங்ளா
ஆ ஆமா ஈட் யூட்யூப் பாத்து செய்வ அப்புடி இல்லனா இப்ப புதுசா யாராவ்து எதனா எடுத்துட்டு வராங்க நல்லா இருந்துச்சு அப்டின்னா அவுங்க வீட்யு கேப் ப இது எப்டி செஞ்சீங்க எனக்கு சொல்லுங்க அப்டின்ட்டு அ அது கேட்டுட் டு வந்து நானு வீட்ல வந்து முயற்சி பண்ணி பாப்ப
அந் அது அந்த டேஸ்ட் வருமா ம் சேரி சேரி ம் எப்டி டைம் கிடைக்கிது இதுல்லா செய்ய
எப்புடியு நம்ம வந்து சமச்சுதான ஆகணு அந்த நேர்த்துக் குள்ள வந்து இந்த மாரி கேக்றோ இல்லிங்ளா கேட் டு அந்த நேர்த்துக்கு சமச்சிக்க வேண்டிதா இப்போ நம்மோ சாப் தெனமு எப்டி இந்தாலு சமயல் பண்றது இந்த மாரி புதுசா கேட்டுட்டு வந்து அதயு சமைக் த அதே நேரந்தான ஆக போது அ அ இப் நம்ப எதனா சமக் க்லான் யோஸ்ச்சி வெச்சிருப்போ செரி புதுசா கேட்டவொனே செரி இத வந்து முயற்சி பண்ணி பாப்போ அப்டின் சொல்ட்டு பண்ணு இப்ப எங்க அ எங்க பெரிமா வீட்ல கொட வந்து ரவ தோச ஊத்திருந்தாங்க அது நல்லார்ந்து சீ செரி அவ்ங்க கிட்ட எப்புடி பண்ணனுன்ட்டு கேட்டுட்டு வந்து நாவு எ நாள் முயற்சி பண்ணி பாத்தா நல்லாதா இருந்துச்சு ம் நம்ம சாதாணமா தோச இட்லி செய்யற்து இப்ப அவுங்க வந்து புதுசா பண்ணிருக் கோ நா அந்த கேட்டுட்டு வந்ட்டு செரி நம்ப்ளு அந்த புதுசாவ் முயற்சி பண்ணி பாப்போன்ட்டு அதுயு பண்ண
லே எல்லாருக்குமே புடிக்குமா அது
ஆ எல்லாருக்கு புடிக்
ம் ம் சேரி சேரி
இல்ல நம்ம எதோ பொயோ புதுசா முயற்சி பண்றோ சொல்ட்டு அவங்ளு நல்லாருந்துச்சுன்னா சாப்ட்டுருவாங்க ஆமா அ அ இப்ப நம்ப்ளுக் கே தெரியொல்ல நம்ப்ளுக்கே ஒரு புடிச்சிருக்கா இல்லியானு தெரியு இல்யா அதனா நானு இப்ப நம்மளுக்கு புடிச்சிருந்துச்சுனா ஓ செரி ஓகே அப்டின்னு ஆயிடு நம்மளுக்கே புடிக்கலனா அத நம்ம நம்மளா அடுத்த தடவ அது வசி
ம் வேண்டானு ரீஜெக்ட் பண்ணில்லாணா மைண்ட் வரு ஆமா கரெக்ட் ம் சேரி சேரி அப்பறோ கேக் ல்லா செய்வீங்களா
ஆ இல்ல இந்த மாரி இன்னு எதுவு முயற்சி பண்ணது இல்ல அம்மா செய்வாங்க இந்த வாழப்பழோ அந்த மாரி கோதும மாவு வாழப்பழோ இதெல்லா வச்சி அம்மா முயற்சி பண்ணிருக்காங்க குக்கர்லே செய்வாங்க நா இன்னு அது வரைக்கு முயற்சி பண்ணதில்ல ஆ அம்மா வந்து முட்ட போடாம கூட வந்து சாஃப்டா செஞ்சு
ம் பரவால்லியே ம் எப்டி செய்றாங்க அவுங்க யூடியூப்லய பாத்
இல்ல இல்ல அம்மா அப்டியேதா செய்வாங்க அவுங்களுக்கு சிலது இந்த டிவி தொலைவு தொலைக்காட்சிலல்லா இந்த போப் பாப்பாங்க இல்லைங்களா சமையல் இதுவுல்லா அத வச்சு அவுங்க பண்ணுவாங்க
ஆ சேரி நல்லா வரமா டேஸ்ட்லா
ஆ நல்லாதா இருந்துச்சி அம்மா இது இருக்க ரெண்டு மூணு தடவ செஞ்சிருக்காங்க அந்த ரெண்டு மூணு தடவுமே வந்து நல்லாதா இருந்துச்சு ஒரே சுவைதா இருந்துச்சு
ம் சேரி
அம்மா தா எ வித விதமா நெறையோ சமையல் பண்ணின்ட்டே இரு
ம் ம் பரவால்ல யே ம் அவன் இல்லாமலே பண்ணுவாங்களா
ஆமா இது அ நம்மளுக்கு இட்லி குக்கர் இல்லு இருக்குது ல்லீங்களா அதுல வச்சே வந்து
சேரி சேரி
ம் அதுலயே நல்லா தா இருந்துச்சி இந்த கொஞ்சோ வந்து ஆ இந்த மணல்லலா இருக்கு இல்லீங்களா அத எடுத்து வச்சுட்டு அது கு மேல வந்து ஒரு பாத் திர வச்சு அதுக்குள்ள வச்சாங்க அது நல்லாவே வந்து சி நல்லா வந்து இப்ப நம்ப கடைலலா வாங்குனோன்னா எப்டி சாஃப்டா இருக்குமோ அதே மாரி தா இருந்துச்சு நல்லாவே இருஞ்சு
ம்
அது நம்ம வெளிய வாங்கி சாப் பறத விட கூடோ வீட்லயே செய்யுபோது இன்னு நம்மளுக்கு நல்லா இருக்கு இல்லைங் ளா ஆரோக்கியமாவு இருக்கு
ம்
அம்மா எதுமே கடைலயே வாங்கவே மாட்டாங்க எல்லாமே அவுங்களே முயற்சி பண்ணி அவுங்களே செஞ்சு குடுத்துருவாங்க
ம்
பசங்க வந்து வெளிய சாப்ட்டா அது சத் தா இருக்குமா இல்லயா எதுமே தெரியாதுன் சொல்லிட்டு நானே வந்து உங்களுக்கு செஞ்சு தரேனே சொல்ட்டு எல்லாமே செஞ்சு தருவாங்க இந்த சமோசா அந்த மாரி கூட எல்லாமே அம்மாவே செஞ்சு தருவாங்க
செரி சேர்
அப் ம் இப்ப நம்ம வீட்லயே ஸ் சாப்டும் போது நம்ம எவ்ளோ சாப்புட்டாலு யாரு கேள்வியே கேக்க மாட்டாங்க இல்லிங்ளா அது கெட்டது ஒடலுக்கு கெட்டது சாப்டாதீங்ககன்னா சொல்ல மாட்டாங்க அதனால அம்மாவே செஞ்சு குடுத்துருவாங்க
சேரி சேரி இங்க அம்மா வீடு தூரமா
ஆ இங்கதான் பக்க தா பத்
பக்கத்துல சேரி சேரி அடிக்கடி போவீங்களோ
இல்ல இங்க வீட்லயேஸ் சரியாதா இருக்கு எப்பியாது ம் மாசத்துக்கு ரெண்டு முறை இல்ல ஏன்னா அம்மாக்கு ஒடம்பு முடியல பேய் பாக்குனுன்னா அந்த மாரி பாத்துட்டு வருவோ நீங்க போவீங்ளா
ஆ எங்க அம்மா வீடு கூட பக்கத்துல தா அவுங்க கூட வருவாங்க அடிக்கடி ம் போவே நானு ஸ்டே பண்ண மாட்டே டையோ எப்பாச்சு தா பண்ணுவே ஆனா அடிக்கடி போய் பாப்பே
ஆ அப்டிங்ளா இங்க ஏதாது து வீட்ல சாமி கும்பறாங்க அப்டின்னா எங்க அத்த மாமா வந்து கூப்புடுவாங்க அப்டின்னா வந்து சாமி கும்பறதுக்கு இது அங்க ஏதா வீட்ல சாமி கும்புட்டாங்கன்னா அந்த மாரி எல்லா நாங்க போய் இருப்போ மத்தபடி சும்மா எதும் போறதுல்ல போனாலு சும்மா போய் பாத்துட்டு வந்துருவோ
சேரி சேரி
ஏனா இங்க எங்க வீட்லயு வாரத்துக்கு ஒரு நாள் தான எல்லாரு கும்பலா இருப்போ அதுனால வந் து ஆ ரொம்ப போறது இல்ல அம்மா வீட்டுக்கு இங்கயே கரெக்ட்டா இருக்கு வேலை செய்யறதுக்கு
தனியா இருப்பாங்களா அம்மா அப்பா
ஆ தம்பி இருக்
தம்பி இருக்கா சேரி சேரி
ம் அதனால நம்மளுக்கு எத ஆ ஆமா ஒரே ஒரு தம்பி மட்டு தா அதனால நம்மளுக்கு அது ஒண்ணு இருக்காது
சேரி
அப்புற நாளைக்கு என்ன சமைக்கணு டிசைட் பண்ணியாச்சா
இல்ல இன்னு யோசிக்கல மோஸ்ட்லி வந்து இப்ப எது இனிமேல் நம்ளுக்கு சண்டே நாளே எல்லாரு வந்து வந்து அசைவம் தா ஆசைப்படுவாங்க இன்ன எங்க கணவர் எதுவு சொல்லல வேலை சொன்னாங்கதா
சோ சண்டேல ரெஸ்ட் நம்மளுக்கு எல்லாருமே வேலைதா ல ம்
கனமானாதா ரொம்ப வேலையா இருக்
ஆமா அவங்க வீட்ல ஆமா ஐஸ் எக்ஸ்ட்ரா டிஷ்ஸ் ஈவி்னிங் ஸ்நாக்ஸ்ஸு அந்த மாரி செஞ்சு தரன்னு சொல்லுவாங்க
ஆமா ஏனா வெளிய சாப்ட அவங்களுக்கு அந்த அளவுக்குப் புடிக்காது என்க்காவது ஒரு நாள்னா பரவால்லையா இருக் கு அதனால வந்து ஞாத்திக்கிழம வீட்ல இருக்கும் போது எதனா வித்தியாசமா செஞ் தர்ணு மத்த நாள்லா வேலைக் க்கு போயிட்டு வர்றதுனால சாப்ட கூட அந்த அளவுக்கு நேர இருக்காது
சேரி சேரி
அதனால ஞாயித்துகிழம ஒரு நாள் வந்து இருக்கணுன்னு சொல்லிட்டு எதனா வித்தியாச வித்தியாசமா செஞ்சு குடுக்க சொல்லுவாங்க ஏதாவது நொறுக்கு திணிய அந் அந்த மாரி வந்து கேட்டுட்டே இருப்பாங்க நம்ளு ஆனா வேலைக்கு போனாலு நம்ளுக்கு ஞாயித்து ஆ அதாவது எங்கேயாவது சாயந்திரமா கோவில்லு இன்ன அந்த மாதிரி ஏதா போயிட்டு வருவோ அத் துவு வந்து இப்ப நம்ம அசைவோ சாப்ட்டோனா எங்கேயுமே போகவே மாட்டோ சும்மா வீட்லேயே வந்து இப்போ தொலைக்காட்சியில ஆறு மணிக்கு மேல பாடல்லா போடுவாங்க இல்லைங்ளா அது எல்லாரு கும்பல உக்காந்து பாத்துட்டு இருப்போ
சேரி சேரி நல்லாதா இருக்குல்ல ஃபேமிலியோட ஜாயிண்ட் ஃபேமிலி ம் எனக்கு தா இங்க போர் அடிக்கு நா மட்டுந்தானே ம் ஹஸ்பண்ட் ஆபீஸ் போய் ஈவினிங் வருவாங்க நா ஒன்டியா இருப்பே டிவி பாத்துட் ட்டு ஏதாச்சு பண்ணிட்டு
ஞாத்திக்கிழம கூட வேல இருக்குங்ளா
இல்ல இல்ல ஞாயித்துக்கிழம இருப்பாங்க வீட்ல தா இருப்பாங்க
ஆ சேரி
சேரி ஏ ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணவா ம் வக்கறே ம்